ஆ கேக்குது ஓகே அது என்து டாஸ்க் முடிஞ்சுரு சொல்லு பட் ஆனா தேர்டி கால்ஸ் நா பண்ணவே இல்ல என்ன எளவு தெர்ல இதுல எவ் எவ்ளோ இஷ்யூஸ் வர்து இப்ப யார கேட்டாலு எவனு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கா திருப்பியு என்ன சே சொல்லுவா அன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுனுவா அவ்ளோதா
செரி விடுங்க பாத்துக்கலா
இப்போ வேற அடுத்த
ஆமா அடுத்து எதோ அடுத்து டா இது அசைன் ஆகுன்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க
அது வந்து வேற டிரான்ஸ்கிரிப்ஷனு
ஆமாமா
அது டிரான்ஸ்கிப் அது வேற வேல இது வேற
தெரியு தெரியு
இது மாரி இது மாரி இருந்தா ஓரளவுக்கு டெய்லியுல்லா கொஞ்ச ஈ ஸியா எத ஏர்ன்
ஆமாமா அதுனா நம்ம போக்கஸ்டா அதுல ஒக்காரனு
அதுலல்லா ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் இருக்கா ஏகப்பட்ட டாஸ்க் க்கு கேள்விப்பட்ட அது ஒழுங்கா எல்லா ஃபாலோ பண்ண மாட்டாங்க சரி நீங்க சாப்ட்டு முடிச்சாச்சா இப்ப ச சமைச்சிட்டு இருக்கீங்களா முடிக்கல உன்னு லேட் ஆகுமா உங்களுக் மட்டுமா
இல்லல்ல எல்லாருக்குமே அது எப்டி நமக்கு மட்டு செஞ்சுட்டு மத்தவங்களுக்கு செய்யல்லன எப்டி ப்ரோ
இல்லல்ல அதா கேட்டே எத்தன பேருக்கு சமைக்கிறீங்கன்னு
ஆ நா நாலு பேருக்கு சேத்துதா சமைக்கிறே
செர் செரி அவங்களு ஹெல்ப் பண்ணுவாங்களா மாத்தி மாத்தி இல்ல
ஆ ப்ரோ இ ஆள் இருந்தா யாரு ஹெல்ப் பண்ணாம போ மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சோ மேக்ஸி மோ அவங்களுக்கு வரதுக்கு லேட் ஆயிடு நா சீக்கரமா வந்துறதுனால ஆ எதுவு கேட்டுக்க மாட்டே நானே செஞ்சிருவே
ஓகே எப்டி அது கிளீன் ம ரூம் கிளீனிங் எல்லா யாரு பண்ணுவாங்க
அது காமனா இல்ல இல்ல அப்டில்லா இல்ல ப்ரோ காமனா யாராவ்து ஒருத்தர் பண்ணிடுவோ ஆமா
ஓகே ஓகே வாஷிங் மிஷின் எல்லா இருக்கா இல்ல எப்டி இல்ல லாண்ட்ரி குடுக்கணு
ஆஹ இல்ல இல்ல வாஷிங் மிஷின்லா இல்ல நாங்களே வாஷ் பண்ணிகிறதா ஆமா ஆமா நாங்க வெளிய வெளியில்ல நாங்களே பண்ணிக்குவோ
ஓகே ஒ கைலே ஆ ஹலோ
ஹலோ ப்ரோ கேக்குதுங்ளா ஹலோ ஆ கேக்குது கேக்து ஆ அதா ஊத்திட்டு இருக்கே எக் கரி மாரி செஞ்சுட்டு சாப்புட்னு
சேர் செரி சொல்லுங்க ப்ரோ வேற எதோ பேசிட்ருந்தோ மறந்தாச்சு டக்குன்னு எத பத்தி ஆ இந்த ஹோட்டல் இப்போ நீங்க ஓட்டலுக்கு போனா எவ்ளோ பட்ஜெட் ஆகு ஒரு தனியா போய் சாப்பட்றதா இருந்தா எவ்ளோ பட்ஜெட் போவீங்க ஆமா ஒரு ஆளுக்கு
ஏ ஒராளுக்குன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரு
எல்லாரு சொல்ற மார் சிக்கன் ரைஸ் சொல்லாதீங்க ப்ரோ எப்பவுமே வெளிய போனா என்ன சாப்புடுவீங்க
இல்ல பொதுவா வெள்ல போனா அதான நமக்கு பாஸ்
ஆமா
நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லக் கூடாது அதுக்குன்னு நான் வந்து புதுசா நான் பீஸா சாப்டுவன் பர்கர் சாப்டுவன்னு பொய் சொல்ல முடியாதுல்ல
நீ யூடியூப்ல காமிப்பாங்க யூடியூப்ல கூட சொல்லுவாங்க பாருங்க அதான் என்ன தான் வந்தாலும் யாரு வந்தாலும் கடைசியா எல் எல்லாமே கேப்பான் என்னன்னு நம்ம போய் அதான் அவ சொல்லுவான் பாரு என்னென்ன இருக்குன்னு கேப்பான் அவுங்க எல்லா சொல்லுவான் கடைசியில என்ன சொல்லுவா சிக்கன் ரைஸ் அததான் பரோட்டா சொல்லுவான் பிரியாணி இருக்குணுவான் ஏதேதோ சொல்லுவான் ஆமா இது ரெகுலர் நானே அப்படிதான் ஃபர்ஸ்ட்டு போவோம் நம்ம முன்ன மத்திய டயத்துல ரைஸ் சாப்புட முடியாது பரோட்டா போவோம் பட் ஆனா ஒரு ஒரு கடையில பரோட்டா இருக்காது பரோட்டா இல்லா இல்லனா அந்த பிரியாணி சில கடை ஒவ்வொரு டைம் பிரியாணி சாப்பிட ஆசை வந்துரும் சரி சிக்கன் ரைஸ் வேணாம் பிரியாணி சாப்டலாம்னு ஏன்னா ரைஸ் வந்து சிக்கன்ல ஒரு டைம் சாப்படுறப்போ நல்லாவே சாப்ப இரு க்கு பட் ஆனா ஒன்னு ரெண்டு பீஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும்
ஓகே ஓகே
கேக்குதா அது ஆ அது சிக்கனாவே வேற எதுவான் பயம் வந்துரும் தெருக்கா அதனால அப்பப்போ வெளிய போடுறத விட ஆ பிரியாணி சாப்பிடுறது சாப்டலாம்
ஆ
அப்புனா ஒரு ஒரு நானூறு ரூபான்னா எதுக்கு வெறும் சிக்கன் ரைஸ் மட்டுமேவா இல்ல வேற எதும் அடிஷ்னலா வாங்குவீங்களா ஓகே ஓகே ரெகுல ரெகுலரானா வெளிய எப்ப ப்ப எத்தன் அ ஆ வீக்லி மன்த்லின்னா எத்
இல்ல இப்பல்லாம் கம்மி பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி மந்த்த்லி ஒன்ஸ் இல்ல டைஸ் அந்த மாரி
மந்த்லி ஒன்ஸ் டைஸ்னா பரவ்யில்ல இப்ப இருக்குறவுங்களா நாளைக்கு நூறு வாரத்துக்கு ரெண்டு மூணு டைம் போவங்க அது கிட்ட ஒரு மாசம்
அது ஃபுல்லா உடம்புக்கு அன்ஹெல்த்தி தான
அத அதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க சாப்ட்டு என்ன பண்ணுவாங்க நா ஜிம்முக்கு போறேன்னு போவாங்க இது ஒரு ரீசனா வச்சுட்டு பட் ஆனாஸஅதையும் கரெக்டா ஃபாலோ பண்ணமாட்டாங்க
ஆமா என்ன மாரி சொல்றீங்க ஆ ஆ எப்பயாச்சி ப்ரோ
ஓகே ஓகே
ஆமா
அங்க இருக்கா பக்கத்துல இல்ல எப்படி
ஆ இருக்கு இருக்கு ப்ரோ நியர்பைல இருக்கு இருக்கு அதுக்கல்ல நம்ம நம்ம ஹாட் சிட்டிஸ்ல தான இருக்கோம் அதனால அதுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது தெருவுக்கு நாலஞ்சு இருக்கும்
ப்பாங்கன்ன மந்த்லி
ஆ டூ தௌ இது த்ரீ மந்த்ஸ்க்கு டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரடோ த்ரீ தௌசண்ன ப்ரோ
பரவால அவுள கம்மியாரு மத்த ஜிம் மத்த ஜிம்புலா ஆ மத்த ஜிம் முலலா பன்னெண்டாய்ரோ சொல்லுவாங்க இல்ல ஏழாய்ருன்வாங்க மூணு மாஸ்
இல்ல இப்பதா தெருவுக்கு ஒன்னு ஓபன் பண்ட்டாங்கல்ல
எல்லா ப்ரோ இந்த எல்லாமே ஓபன் பன்றாங்க எல்லா பார்பர் ஷாப்பு மாரி அது
ஆமா
பட் ஆனா எது முக்கியமாத்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எது முக்கியமா தெருவுக்கு தெரு இருக்கணுனா ஒன்னு புத்சு புசே எத் ரெகுலரா யூஸ் ஆகற்து இந்த ப ஏ டி எமு காசு எடுக்கிற மிஷினு காசு அது இருக்கணு
சே இருக்க மாட்டேங்குதே
பெற ஆமா இல்லனா இது இருக்குணு என்ன மெடிக்கல் ஷாப் இருக்குணு அது ஒர் பெனிஃபிட்டு இப்போ இருக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒன்னு இருக்கு பட் அதா அது ஒரு எக்ஸ்ட்ரா வெஜிடெபிள் சாபு பட் ஆனா அதெல்லா வச்சு ஏ ஹோட்டல் இருக்கு
ஏ டி எம் பக்கமே யாரு போறது கெடையாது நீ ஏ டி எம் வந்து இது தெருகு தெரு எதுக்குமா பே
இல்ல சொல்றே அது தெரு தெரு கரெக்ட்டா இருக்குனு சொல்றே கரெக் ட்டா வேல செய்ற மிஷின் இருக்குணு எதோ நம்ம எப்ப பாத்தாலு அனேபிள் டு டிஸ்பென்ஸா த கேஷ்
ஓ உள்ள கேஷ் இருக்கணுமே
ஓகே ஆலுங்க போறதிர்க்கா ஆமா இப்போ வந்து ஏகப்பட்ட பேர் இந்த காசுக்கு அ டெபாசிட் பண்ண காசு எடுக்கதா ஏகப்பட்ட பேர் பேங்கு போறாங்க அது அட்லீஸ்ட் இந்த மாரி ஏ டி எம் தெருக் ஒன்னு இரு ஆ போட்றதுக்கு டெபாசிட் மிஷினு வித்டிராவல் மிஷின் இருந்துச்சுனா
பாத்து நாலா கேஷ் பாத்தே ரொம்ம நாள் ஆச்சு
ஆ ஐ மீன் சிட்டில நம்ம போறோ பிரச்சன இல்ல ப்ரோ பட் இர்ந்தாலு இன்னு வில்லே
கிராமத்துல இருக்றவுங் கேஷ்தா இன்னு யூஸ் பண்ணிட்ருக்காங்க நெறைய பேரு
ஆமா அவுங்களுக்குதா சொல்ற அது நம்மள மாரி பசங்களுக்கு பிரச்சன இல்ல பாங்க் போய் பண்றது பேங்க்ல இருக்க முக்காவாசி பாத்தீங் வச்சுக்கோங்க அதிகமா ஓல்டேஜ்தா எல்லா ட்டி அபோல இருக்குறவ்ங்க ஒக்காந்து வெயிட் பண்ட்டு ஒக்காந்துருப்பாங்க
நானே பாத்துருக்க நெறைய பேரு நெறைய பேருக்கு ஏடி எம் ல எடுக்க தெரியாது ஆமா அந்த மாரிலா கூட இருக்கு
இன்னு பேங்குக்கு ரெகுலரா விசிட்பண்ற ஒரு ஏரியா மார் ஆய்போச்சி போயி
ஆ
டெய்லி அதுக்கு போய்ட்டு வழக்கமாசு அது ஒன்னுல்ல இந்த பி எஃப் போய் எடுக்கற்துக்கு போவாங்க அவ்ளோதா
ஆமா பி எஃபா இந்த ஏரி வேல காசுன் சொல்லுவாங்க அதெல்லா எடுக்க போவாங்க
ஓ எஃபு அத சொல்லுவாங்க இல்லையா இந்த அமௌன்ட் வர்றத அவ்ங்க எடுக்கறதுக்காக போவோ அங்க ஒருத்தவ்ங்க பத்து மணிக்கு போனோ ஆனா பேங்க்ல ஒரு வருச ஆள் அது இல்ல அகிரி இல்லன் சொல்ட்டு போய்டுவான்
அவுங்குளுக்கு அந்த அவ்ங்க இந்தட்டு இப்ப இருக்குறதே இப்ப இருக்கிறதே டெக்னாலஜி அப்போ இல்லல்ல இருந்திருந்தா மே பி அவ்ங்க நம்புளுக்கு அட்வான்ஸ்டா இருந்திருப்பாங்க
இப்பவா
யாரையு குத்த சொல்றதுக்கு இல்ல
இப்ப ரீசெண்டா எங்க பேங்க்கு கீங் ஆ எதும் ஒர்க் ஒர்க்கா போனீங்களா பேங்க் ஒர்க்குக்கு
ப்ரோ என்து வந்து நா நாலஞ்சு அக்கவுண்டு வெச்சிருக்கே நா நெறைய அக்கவுண்டு வெச்சிருக்க சோ அதுல ஏ எஸ் பி பேங்க் அக்கவுண்ட் மட்டு இதுவாயிடுச்சி கே ரொம்ப நாளா இன் ஆக்டிவ் இருக்கறதுனால கே கே ஒய் சி கம்ப்ளீட் பண்ணு ரி ஆக்ட் டிவேட் பண்றதுக்கு அப்டின்ற மாரி சொன்னாங்க
ஓகே
ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நா வந்து ஆ எனக்கு நா ரெண்டு பிரா ஒரு பிரான்ச்ல ஃபஸ்ட்டு வச்சிருந்த நா சேல்ரி அக்கௌண்டா வச்சிருந்த அதுக்கப்புற அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டதுனால நா அங்க இருக்கிற பிரான்ச் கே மாத்திட்டே
அப்போ உங்களுக்கு அதிகமாவே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் ஹலோ ப கால் பண்றதைவிட பேங்க் தா கால் பண்ணுவாங்க இல்லையா க்ரெடிட் கார்டு அது இது நாலா ஆமா நம்ம வேல பாக்குறது எப்டி அவுங்களுக்கு தெரிதோ தெர்லியா
ஏனா ஆன்லைன்லே பண்ணிட்டே கே ஒய் சி பட் ஆனா அது வந்து நீங்க அந்த பிரான்ச்சுக்கு பண்ணிருக்கீங்க அது அக்செப்டபிள் கெடையாது நீங்க நேர்ல தா வரனு
அவுங்களுக்கு ஒரு லீடு அது நானு இது பண்ணிட்டே இவன அது ரிச் பண்ட்ட கே ஒய் சின்றதுக்காக அவங்க பண்றது அதா ஆமா
போன அணிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க
டிமேட்டு இந்த கிரெடிட் கார்டு விக்கறது அந்த இது அக்கவுண்டு ஓப்பன் பண்ண எவ்ளோ கெஞ்சி கெஞ்சுவாங்க தெரிமா என்னன்ன பேசுவாங்க அந்த பெனிஃபிட் இந்த பெனிஃபிட் ஆனா க்ரெடிட் கார்டு வாங்குனோன்னே ஒன் இயர் ஒன் இயருக்கு ஆமா ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல நீங்க சொல்லுங்க ஆ
அது ஒன் இயருக்கு வந்து இது இருக்காது சார்ஜஸே இருக்காதுன்னுவா
ஆமா அடுத்த ஒன் இயர் யாரு அவுங்க தாத்தாவா வந்து கட்டுவாரு
ஆ சிக்ஸு இல்லல்ல சிக்ஸ் மந்த்ஸ் கூட ஆயிருக்காது அப்றமா ஃபோன் பண்ணி கேட்டாங்க இப்போ ரூல்ஸு எதோ அப்டேட் பண்ட்டாங்க சார் அதனால ஆய்டுச்சி ரூல்ஸ் அப்டேட் பண்ணா எனக்கு எப் டி அப்ளிக்கல் ஆகு
நான்தா ரூல்ஸ ரூல்ஸ் போடாதுக்கு முன்னாடி தானே நா வாங்குனே
ஆமா அதெல்லா சொல்லவே மாட்டாங்க அதுக்கு ஒத்தரு போடுவாங்க அக்கௌண்ட்ல ஒரு நூறுபா எ எரநூறுபா வந்து ஏதோ ஒரு எவ்ளோ ச்சி அந்த ஒரு இதுல வந்து கிரை கிரைம் இது ஏதோ ஒரு இதுல ஹோல்ட் ஆயிடு அத ரிப் போட் பண்ணி அது வாங்கறதுக்கு கூட கஷ்ட ஆயிடு அந்த நூறுபாவ பேங்கு திருப்புணு போனா பரவால்ல நூறுவா தாங்க அப்டியே விட்ருவ
நா சொல்ற ப்ரோ இப்ப டிமேட் அகௌண்ட் ஏங்கிட்ட இருக்குதுடா நா ஆல்ரெடி டிரேடர் தான்டா எனக்கு வேணான்டா நா ட்ரேட் பண்ணித்தான்டா இருக்கேன்னா இல்லல்ல நீங்க அதுல விட இதுல சார்ஜஸ் கம்மியா இருக்கு ஏய் எனக்கு சார்ஜஸே கெடையாதுடா எனக்கு ஏ எம் சி சார்ஜஸே கெடையாது இதுவா நா இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண ஆப்ல அப்டின்னாலு கேக்கல
அத க்ளிப் ஏஜி அது ஃப்ரீ அது
ஆ அதுதா சொல்றே எனக்கு ப்ரோக்ரேஜ் இல்ல ப்ரோக்ரேஜ் கம்மியா இருக்கு ஆ நம்ப பாத்தா எதுமே தெரியாது டே புரோக்கரேஜ் இல்ல நீ கெடையாது கம்மியா இருக்குன்னு சொல்ற எனக்கு நா இப்ப ஓபன் பண்ணிருக்க ஆப்ல எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு புரோக்கரேஜே கெடையாதுன்னு
சில பேர் என்னன் சொல்வாங்க நாங்க வந்து ட்ரேட்ஸ் ஆப்ஷன் சிட்தா தரோ ஒரு ஒன் வீக்குக்கு ஓபன் பண்ணுங்க அப்டின்னுவாங்க அத நம்பி பண்ணுவாங்க ஆமா
ஆக்சுவலி வந்து அவனுங்கள அவனுக் கே அத பத்தி தெரியாது அங்க இருக்குறவங்க அக்கவுண்ட் ஓபன் மட்டு தான பண்ண தெரியு பட் ஆனா இது உள்ள என்னா பண்ணலான்றதே அவுங்களுக்கு தெரியாது ஆமா யாரு என்ன சொல்லிகுடுதாங்களோ அத அப்டியே பண்ணுவாங்களோ கோச்சு மத்தபடி அவுங்களுக்கு உள்ள என்ன அந்த ஆப்
எதுவு தெரியாது அவுங்களுக்கு ட்ரேடிங் பத்தியே தெரியாது சொல்ல போனா ட்ரேடிங் பத்தி சொல்றவங்க டிமேட் பத்தி சொல்றவங்க அத பத்தியே தெரியாது செரி ப்ரோ நா கூப்புட்றே திரு ஆ இன்னொரு கால் பேசலாமா இன்னொரு கால் பண்றீங்க இன்னொரு கால் பண்றீங்ளா ஆ செரி ப்ரோ வேற வந்தா